ஹலோ கேக்குது மிகவும் அவுமாரு
டு எடு இ இதுலயே நீங்க எடுத்துருக்கணு அவர் உடற்பயிற்சி செய்வாரா என்று அவளோ
என்றால் இந்நேரம் நான் இருந்திருக்க மாட்டே அவன் பிறகு அவர் ஒருவரின் தோழர்களிடம் சொல்லி அவர்கள் தோழர்களேல்லாம் என்னை காத்தார்கள்
துய்யியோ ஹஹ
முகமே எனக்கு மறந்து போய்விட்டது அதற்குப் பின்பு
உங்ளோட அடை அறைதான
ம்
உங்குளோட அறையா
அவர் முதல் இது அவர்கள் முதல் ஆண்டாம் சேர்ந்தவர்கள் எல்லாம்
முதலாண்டா உங்களுக்கு பெரியோங்களா
அ ஹ முதல் அவர்களும் முதல் ஆண்டு தான் ஆனால் வேறயோ ரு ஒ
சேரி சேரி ஆ, வெ நீங்க உ அப்ப உங்களோட இது கிட்ட பிரச் பண்ண பண்ண நீங்க வேற ஒரு வீ
ம் அவர்கள் எல்லா எல்லோரும் எந்த இது என்று தெரியவில்லை ஏன்னா மண்டபத்தில் முதல் ஆன்றார்கள் எல்லோரும் உட்கார்ந்து கொண்டிருந்தோம்
ஆ ஆ சேரி சேரி, ஆ
கால்மிதி தடுக் கி விட்டு விழுந்தேன் நான் ஆனா கீழே விழுகவில்லை லைட்டாக கொஞ்சம் மெ மெதுவாக தடிக்கி மட்டும் விழுந்து
எங்கயாச்சும் நல்லா விழுங்க ஏ மறுபடியும் அதே குழிக்குள்ள விழ்றீங்க
கு அறைக்குள் சென்ற பிறகு நம்ம அமைதியில் போட்டுக் கொள்ள வேண்டும் நம்மள்து ப பின்ன அடி சுல்லாக முழுவது இது இருக் இருக்கிறது அது பேர் என்ன கதவுக மாதிரி நா நா ஆ ஜன்னல் இருக்கிறது
ஆ ஆ
பெரியார்கை அவர் ஒருத்தர் இருப்பார்கள்ல்ல நமது ஸ்கூலில் நமது பணி அவர்கள் மாதிரி உம் ஆ நடந்து கொண்டே இருப்பார்கள் எவரா அது நமது தொ தொலைபேசியை பார்த்தால் அதை வாங்கி வைத்தவர்கள் அல்லது நமது பெற்றோர்கள் வரணு லெட் இது எழுதி கு
கடிதம் எழுதணும்
னு பின்னர் தா நமது தொலைபேசியை குடுப்பார்கலா
இது என்ன ஆனால் அந்த எ
இவ்ளவோவு தெறிந்த ம்ஹூ அதேதா இவ் இவ்ளோவு தெரிந்துதா நமது அ இன்னொரு இதில் இருக்கு தோழி நமளுக்கு இது பண்ணி தொலைபேசியை அடித்து கொண்டே இருப்பார்கள்
ஆ
நமக்கு மிகவும் எரிச்சலாக இருக்கும்
உங்களுக்கு பாடமல்லா ஆஹ் எளிமையாக இருக்
கடினமாக இருக்கு சுல் சு சும்மாவே அது கடினமாக தா இருக்குமாம் சின் கொஞ்ச நா து எடுத்துக்கொண்டு போயிருந்தால் அங்க இன்னு கடினமாக இருக்கும் எனது சீரியல் நறையா பேர் வந்துட்டு நீங்கள் உங்களுடைய இது
என்ன நாங்க படிச்சு எல்லா அங்க வரங்க நாங்க மட்டு ஏங்க போனு
இது நா மிகவும் சிறிது பேர் மட்டும்தான் நா எடுத்ததை எடுத்துக்கொண்டேன்
சிலதான் கலை இனி அது அடுத்ததுலா அறி
ம் அதேதான்
ரொம்ப கடிதம் நீங்க தா அப்போ உங்க ஹா வரைலியே முட்டாளா
க்கத்தில் இருக்கும் நா எனது இதில் ஒரு எ பொண்ணுங்களில் மொத்தம் மூணு பேரு மட்டும்தான் இது நான் எடுத்த எவ் எல்லோரும் முதல் அல்லது இரண்டாம்
இது ஐயோ ரொம்ப கடிதம் உங்களுக்கு தெரி நீங்க வன்ட்டு குட்டை ஆசிரியரோட இது
நான் அதை ஒரு இதாக சொல்வேன் பெருமையாக
உங்களுக்கு தெரியுமா அதல்லா இது பண்ண
தெரியாது ஆனா எல்லாம் சொல்லிக் குடுப்போம் என்று சொன்னார்கள் அவர்கள் சொன்னார்கள் இது பிரச்சனை இல்லை என்று சொன்ன எனது எனது மாதிரி படித்தவர்கள் இருப்பார்கள் அல்லவா தெரியிறது
ஆமா ஆமா
வந்து அதை ஒரு பெருமையாகி சொன்னார்கள் நானும் கலை தான் கவலப்படாதீர்கள் என்று சொன் சொன்னார்கள் அவர்களை நாங்கள் மதி க்கவே இல்லை யாரை மதிக்கிறமோ அவர்களை மதிச்ச அதேதான் எங்களுக்கு நூலறை இருக்கு அல்லவா
ஆமா
நூலு அங்கே போய் தான் நாங்கள் புஸ்தகத்தை எடுத்துக் கொள்கணும் எடுத்து நாங்கள் படித்து கொள்வோம் எங்களுக்கு புஸ் புத்தகமெல்லாம் இல்லை நாங்கள் அங்கே எடுத்துக்கொள்வோம் இல்லை என்றால் நமது தொலைபேசிக்கு அனுப்பு புவார்கள்
நீங்க தொலைபேசில பாப்பீங்க
ஆஹ் தான் பார்க்க மாட்டோம் நம் நம்மது சுப்பி உ ஒரு சிறிதாக ஒண்ணு போட்டுக் கொள்வோம் போட்டு படிப்போம் அல்ல வா
ஆமா மகா
இது நம்ம போட்டுக் கொள்ள வேண்டும்
துண்டிச்சீட்டுல கொழந்த மாதிரிலா எழுதிட்டு போக முடியாது இப்புல்லா இருந்தா என்ன பண்ற
உம்ஹ்
எப்படி நீங் வாங்க வாழ்க்கை ஓட்டுறது எனக்கு ஒரே சங்கட்டமா இருக்கு
தெரியாத ஒரு இது தெரியாத இது போய் என்ன பண்ணுவோ எல்லா என்ன அது கூட இல்ல எனய்க்கு இப்ப என்ன படிக்கற்து கூட சேரி என்னமோ பணி தொலயலவ் எல்லாரு நம்மளய் கலாய் ப்பாங்க அதுதா இப்ப ஹ்ம் ங்க இது கூப்ட்டா கூட வர
ஏ நான்தா அதேதா நா நாளான்னயிலேருந்து ரெண்டு தோழிகள் வேறு வரமாட்டார்கள்
ஏ
ஆமா அவர்கள் எனால் மதியானம் இது
ஆஹ்
யாரு வே யாரந்த தோழிகள்னா என்னிடம் ஒருத்தி படித்தாலல்லவா உண்மயா ஹை நெட்டையாக வெள்ளையாக
உம் நம்மல்லது என்னை என்னோட பேர்ல மொதல் எழுத்து வச்சிருப்பால்ல அவளா
உம் பேரு பேரு ஆஹா அவள் இல்லை அவள் ஹூ அவள் முதலில் நமது உங்கள் தோழி இப்ப இருக்கிறார் அல்லவா குட்டத்தோழி அவளில் முது முதல் முன்னாள் நண்பி
உம் முனாள் நண்பி யாரது
அ சாரு அவள் நாங்கள் கூடல் ஒரு நாலு பேர் மாற்றுனோம் அல்லவா நாலு பேரு அது உங்களுக்கு அ இதில் ஒருத்திப்பின் இது நமது நெட்டை தோழியின் கூ வீட்டு பக்கத்தில் இருக்கிறார் அல்லவா
ஆ வே ஹெ ஹ
இவள்கள்கு ம் ம் இவளுங்க ரெண்டு பேரு நாளான்னைல இருந்து இருக்க மாட்டார்கள் நாங்கள் வெளியே வரம்போதுதான் அவர்கள் உள்ளே வருவார்கள்
அய்யோ ஆனா பரவால்லங்க காலைல கெடச்சுது த சீக்கிரொ எழுஞ்ச்சு போய் காலைல கெடச்சுது பரவாயில்ல சொல்றேன் சீக்கரம் அப்டியே தூக்கத்திலே போயிட்டு வந்து
உம் ஆனால் பரிட்சை அப்போ மட்டும் தான் இது ஒரு மி வே
ஆமா ஆமா ஆமா
பரீட்சை யப்போ அந்த மத்தியானம் இருப்பவர்கள் காலையிலேயே வந்து விடுவார்கள் அவர்கள் நூலக மிகவும் அமைதியாக உட்கார்ந்து படித்து கொண்டு அவர்கள் பின்னர் பரீட்சையை எழுதிவிட்டு போகலாம்
ஆஹ் நீங்க போகும் போதே அக்க
ம் ஆமா உ அதேதான்
பரவால்ல ஆப்பிள் தோழி வச்சிருப்பா நெறையா
உம் எனது அறையில் மாணவர்கள் எல்லாம் மிகவும் ஆஹ வித்தியாசமாக எச்
ஏன்
ஆம் எனது பக்கத்தில் ஒரு பிள்ளை உட்காந்து கொண்டிருந்தது அவள் எனது துணி மேலே ப ந வலுக்கட்டாயமாக எடு அவள் மன்னிச்சி கொள்ளுங்கள் மன்னிச்சி கொள்ளுங்கள் மூணு வாட்டி சொன்னான் நான் பரவால்லே என்று சொன்னதற்கக்கு அவள் நானும் சும்மாதான் சொன்னேன் என்று என்ன அசிங்கப்படுத்துற எனக்கும் அவள் பார்த்த இருப்பாள்
அவளே உங்களைய கலயக்கிறானா என்னக நீங்க நம்மளே ஒரு கௌ குடும்பமான குடும்பம் உங்க ஆப்பிள் தோழி எது சொல்லயா அதுக்கு
தோழி அவள் தனி உலகத்தில் இருக்கிறாள் கனவு உலகத்தில்
ஹ
அவள் இன்னொரு மாணவி இருக்காள் அவளிடம் மட்டும் தான் அவள் பேச மிகவும்
விரும்புவாள்
விருப்பத்தைக் காட்டிக் கொண்டிருக்கிறார்கள்
அவள் எப்பவுமே இப்படிதான் இங்க வந்தா உங்க யா ஹவட் அங்க போனா அவ நான் கேட்டேன் ஏ இப்படி பண்றே என்று அவள் சொல்றாள் என்னிடம் ஒரு தோழி இருப்பால அவ வீட்டு பக்கத்துல அவள் காதை காதல் தோல்வி பற்றி சொல்றா நா எப்படி நா கே க்காம இருக்க முடியூ அந்த இதுல வந்து இவ வந்து புகைப்படம் எடுத் து எடுத்து போட்டு எனைய ட எனைய கேவலம் செய்கிறான் ஆமா அப்படி என்று கூறுகிறாள்
ம் இன்று எனது அறையில் நான் ஒரு ரெண்டு இது பெரிய சார் வந்து பேசினார்கள்
அ ஆ ஆ
எதில்யூ இங்கு வந்து நான் மிகவும் தூங்கி விட்டேன் அதனால் எனக் சாஸ்திரியை எனதுக்கு எனையி பதிலா ஒரு பையனை திட்டிக் கொண்டார் என்னை திட்ட மனசில்லாமல்
ட்ற மாரி இன்னொர்த்தன என்னன்னு
போய் தூங்கியாது பள் இப்பொழு ம்